ஓ உனக்
ஆ தொடரலாங்க அந்த கதைய
ஆ அந்த கதையில பாத்தீங்கன்னா சர்கியூட்டு கீழ விழுந்துட்டுங்க
ம்
கீழ போனதுக்கு எனக்கு கால்ல லைட்டா வீக்கங்க
ஓ ரண்டு பேரும் போனீங்க
ஆமா ரெண்டு பேரும் போனுங்க டபுள்ஸ் போனுங்க வீட்டுக்கு செல்லும் வழி இல்லைங்க அவனும் பக்கத்துல தாங்க பெரிய வாய்க்கா ஓட் டியே இருக்குங்க அவனூருங்க
ஆ
ஆ பாதிங்கன்ன கீழ விழுந்து எனக்கு கால்லு லைட்டா அடிங்க வீக்குங்க அ அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட்டு கிழிச்சு விட்டு ரெத்த வந்துருச்சுங்க
ஓ ஆமா இந்த மாரி அந்த கால் வைக்கிற இது கிழிச்சு நெறைய பேர் த்துக்கு இந்த மாரி ஆயிருக்குது அது பாத்தா ஷார்ப்பா இல்லாத மாரிதா இருக்குது
அது சாரப்பா இருக்குங்க அது பாத்தீங்கன்னா மடக்கக்குற மாரி இருக்கு மடக்கிக்கலாங்க ஃபுட்ரஸ்டிங்க
ம் அது பின்னாடி ஓறவங்க மடக்கி வகிற மாரி இருக்கு முன்னாடி கோ
ஆ மின்ன ஆமாமா இருக்குங்க அந்த
ம் எங்க அப்பா பைலயல்லா அது பிக்ஸ்ட்த்த இருக்குது என் ஹஸ்பண்ட் பைக் லியு பிக்ஸ்ட்த்தா இருக்குது
செரி செரி செரிங்க அது சில பிராண்ட அப்டி குடுத்துருப்பாங்க ஆ எங்க ப்ரா ஆ எங்க பைக்கல அப்டி இல்லிங்க ஆனா இதுல மடக்கற மாரி இருக்கதுல அல்ல ஆணி வச்சிருந்தாங்க அல பாத்தீங்கன்னா ஆணி இருக்குங்க அந்த புட்ரெஸ்ட்டு இது பண்ற எடத்துல ஜாயிண்டட்ல அது பாத்தீங்கன்னா கிழிச்சுட்டு அவனுக்கு கால்ல ரத்தம் வந்துருச்சுங்க எனக்கு வீக்கம்தாங்க
ம்
அ அதுல பாத்தீங்கன்னா நா பின்னாடி ஹெல்மெட் வச்சிருந்து ஹெல்மெட்டு கிளாஸ் ஒடஞ்சிரு சி சைடுல பொட்டி இருந்ததுங்க அது ஒடஞ்சிருச்சுங்க இண்டிகேட்டர் ஒடஞ்சிருச்சு பாத்தீங்ன்னா அவ பாத்தீங்ன்னா பம்பிட்டாங்க அதுக்கப்புற நா தா ஓட்டிட்டு வந்தங்க அவ வீட்டுக்கு முன்னாடி வரைக்குங்க நீ யார்ட்டையு சொல்லி க்காத அ அப்டியெல்லா சொல்லிட் இருக் க்காத அப்டின் சொன்னனுங்க செரி இப்ப எனக்கு வண்டிக்கான செலவுக்கு நா வீட்ல என்ன சொல்றது அப்டின் கேட்டதுக்கு ஆ பண எவ்ள இருக்குனு கேட்டதுக்கு இல்லன்ட்டானுங்க அதுக்கப்பற இப்படி சொன்னா நீ வேலை ஆவாது நாளைக்கு கல்லூரிட்ட எல்லா நண்பர்ட்டயு சொன்னாதா ஆ குடுப்பா ரொம்ப வாலு வாலு புடுச்ச நண்பணுங்க அவ அப்பற அவனோட வானத்த கெடுத்துட்டு நா கொஞ்ச பண கறக்க வேண்டியதா போயிருச்சுங்க
ம் ம் எவ்ளோ எவ்ளோ கெடச்சிது
பாத்தீங்னா ஒரு ரெண்டு ரூவா மூண் ரூவா பக்க வாங்கிட்டுங் வண்டி செலவுக்கு செலவு அவ்ள ஆவலிங்க ஏனா இண்டிகேட்டர் ஒடஞ்சது நானே வீட்லயே சரி பண்ணிட்டேங்க
சரி சரி சரி
அது ஒட்டுற திரவம் இருக்குங்க திரவம் அத போட்டு ஒட் டி முடிச்சுட்டங்க அப்புற போட் டி அது ஏற்கனவே பழைய பொட்டி அதனால அது எப்போ மாத்தலா மாத்தலான் இரும் பொட்டிக்கு மாத்தலான் மாத்தலான் சொல்லிட் இருந்த வீட்லயுமே மாத்ததா டைம்ல டைம்லேனே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புற அது வேண் டான்ணு அது கழட்டி போட்டாச்சுங்க அப்புறோ ம் அப்புற ஹெல்மெட் கிளாஸ் மட்டு மாத்தலீங்க அப்புற எனக் கிட்டத்தட்ட ஒரு முடிச்சுட்டுங்க எந்த செலவுமே கா அ ஹோரூமுக்கே கொண்டு போலீங்க ஒர்க் ஷாப்கே வீட்லயே முடிச்ட்டங்க
ஓ சரி சரி பரவால்ல பல தொழில் கையில வச்சிருக்கு போல
ஆமா ஆமா ஆமாங்க நம்பளே கொஞ்ச மெக்கானிக்கா இருந்தாதாங்க நம்ப வண்டிக்கு நம்ப ளே இது பண்ண முடியு
ஓ சூப்பர் சூப்பர் இப்போ வந்து வண்டி வந்து தா அப்பா வண்டியா இல்ல உனக்குனு வாங்கி குடுத்த வண்டியா
இல்ல இல்ல அப்பா வண்டிங்
ஓ அப்ப நீ எடுத்துட்டு போனா அப்புற அப்
அப்பாக்கு வேற வ வண்டி இருக் ங்க சின்ன வண்டி இருக்குங்க ரெண்டு வண்டி இருக்குங்க அது சைக்கிள் ரெண்டு இருக்குங்க
ய சைக்கிள்ல ஊருகெல்லா போ முடியாது பா அப்பாவு அம்மாவு எங்காவது போறதுன்னா ஏதாது அவுசர வேல் ல ஏதாது வண்டி இல்லாம அப்பா இருக்க முடியாதுல்ல
தூரமா எங்காச்சி போறனா இவிங்க நாலு சக்கர வாகன எடுத்துக்கிறாங்க கொஞ்ச பக்கத்துலினா அதுக்கு ஆ இரண்டு சக்கரம் வாகனம் இருக்குங்க அதில கீர் இல்லாத வாகனோ இய
ம் ம்
அது எடுத்துகிறாங்கங்க அது ரெண்ட்ருக்குங்க
சேர் சேர் அப்ப இப்பத்திக்கு இப்ப வரைக்கு ஒரு பைக்
எனக்கு நா கேட்டதுமில்லிங்க எனக்கு அவ்வளக்கா அவசியப்பட்டதும் இல்லிங்க
ம்
நண்பர்கள் எல்லா பாத்திங்னா பெரிய பெரிய டுபு டுபு வண்டி எல்லா வெ ச்சிருக்கானுங்க அதுமில்லாம அந்த இந்த டர் டர்னு சவுண்ட் கேக்குற வண்டி வெச்சிருக்கானுக அதுகெல்லா பாத்திங்னா இப்ப விக்கற வெலவாசிக்கு அந்த வண்டியெல்லா வெச்சிருக்கறதே வேஸ்ட்டுன்தா நா தோணுதுங்க
ஆமா ஒரு முப்பது கிலோமீட்ரு கூட கெடைக்க மாட்டிங்குது போல
கண்டிப்பாங்க வெறு இருவத்தஞ்சு முப்பது குள்ள கெடைக்குங்க அத வெச்சுகிட்டு நா இங்கிருந்து கல்லூரி போய்ட்டு வாரக்கு ஏன கேட்டங்க எனக்கு அப்ப ஆர்வம் இருந்துதுங்க
ம் அது அந்த சொல்ற மாரி இந்த டுபு டுபு வேண்டி எந்த பசங்களுக்குதா பிடிக்காம இருக்குது எ ஹஸ்பண்ட்லா ரொம்ப பைத்திய
ஓ நீங்க வெச்சிருக்காங்களா
இல்லல்ல மொதல்ல இவிங்க அப்பா வந்து டீசல் வண்டி வெச்சிருந்தாரா அப்ப எல்லா டீசல்ல பழய காலத் து வண்டி ஆ டீசல்ல வெ ச்சிருந்தாரா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வித்துட்டாங்க
சேர் சேர் செரிங்க
ஆ வித்ததுல இருந்து இன்னா வரைக்குமே புல்லட்டுனா ஒரு பிரிய
அதா அதாங்க
வாங்கணு வாங்கணுன்தா சொல்லிட்ருக்காங்க ஆ பாக்லா வேஸ்ட்டுதா வயிசவா காலம்போன கடைசில எனக்கு அதுலயெல்லா போறது புடிக் கிறதே இல்ல ஒரு உடம்பெலா வலிக்குது அந்த அதிர்வுக்கு
ஆமாமா கண்டிப்பாங்க அது னால முடியுங்க பாத்திங்கனா என் நண்பனெல்லா இப்ப காலேஜ் முடிக்கிற டைம்ல காலம் போன கடைசில வாங்கிருக்கானுக
அதாத அதெல்லா ஒரு ஆர்வத்துல வாங்குறது பின்னாடி உக்காரவிங்களுக்கு அது அவ்ளோ கம்ஃபர்டபிளா இருக் கறதில்ல ஃபேமிலி ஃபேமிலியா போறக்குலா அது செட்
ஆமாமா கண்டிப்பாங்க
நாங்க ஒரு டைம் அந்த பாப்பா காது குத்து வைக்கறக்கு தூரமா போகணு பைக்ல அப்டின் ட்டு அவங்களோட எ ஹஸ்பண்டோட நண்பர் வந்து வெச்சிருக்காப்ல அந்த வண்டி அ கிளாசிக் மாடல்ன் நெனைக்கிற அத எடுத்துட்டு வந்தாப்புல போயி ட்டு எனக்கு வலி ஒடம்பு ரொம்ப வலி அந்த அதிர்வுனால நம்ம பைக்ல ஓயிருந்தா கோட அவ்ள வழி வந்திருக்காது அது போறக்குள்ள பெட்ரோல் ஆயர்வாய்க்கு அடிச்சிருப்போ
ஆமாமாங் கண்டிப்பாங்க அந்த வண்டி சும்மா நல்லா இருக்குங்க
சவுண்டு நல்லாருக்கு ஓட்றக்கு நல்லாருக்கு மத்
ஆமா கெத் தா இருக்குங்க ஆனா அதுக்காக வெச்சிருந்தா அது ஹெல்த் ப்ராப்ளம் நெறையா வருங்க ஒடம்பு வலி அதிகமா வருங்க
ம் ம்
பாத்திங்னா இப்போ அதுல எல்லா இப்போ பி எஸ் சிக்ஸ் நாம்ஸ் கொனான்ட்டாங்க புடு புடி சவுண்டயே கொறைச் ட்டாங்க
ம் அந்த சவுண்டுக்கு ஆகுறதத அந்த சவுண்டுக்கு அதுக்காகத்தான் அந்த நறைய பேர் வாங்றதே
ஆ வாங்கறதே அதுக்கு தானுங்க ஆனா அந்த அளவுக்கு இப்போ அது கொஞ்சம் மார்க்கெட் கொறஞ்சு போச்சுங்க ஆ இன்னும் அது பேஃமஸ் தாங்க பட் அது ஒடம்பு எலும்பு தேய்மானம் அதிகமாயிரும்மாங்க மூட்டு தேய்மானம் ஜா கையோட ஜாயிண்டு வயசாவ வயசாவ அது ஆயிருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வயசானவங்க இப்ப வேற இப்ப அதிகமா ஓட்ட மாட்டாங்க ஓட்டுறங்க நறைய பக்கம் ஓட்டுவாங்க
ம் ம் அழைப்பு வரும் போல
ஆமா ஆமா அக்காதான் பண்ணிருக்காங்க
உனக்கு பண்ணிட்டு எனக்கு பண்றாங்க போல
சேரி சேரி சேரிங்க மெசேஜ்ல ரிப்ளே குடுத்துருங்க நம்ப கால் முடிஞ்சதுக்குப்பபறம் பேசிக்கலாங்க ம் ம் அதுனால அது அதிகமாக இன்றைய காலகட்டத்துக்கு அது அதிகமா இப்ப ட்ரெண்டு முடிச்சு போச்சுங்க இந்த எலக்ட்ரிக் வாகனம் வரக்கு முன்னாடி வேனா அது நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்ததுங்க
ம்
இப்ப அத அதிகமா பாத்தீங்கன்னா பெட்ரோல் நறைய மெயின்டனன்ஸ் இருக்குங்க அந்த வணடியிலுமே
அதான் அதான்
ஆ அங்க பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் கரெக்டா சர்வீஸ் பண்ணு செயினு பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்காரரு அதான் வச்சிருக்காருங்க
ஆ தெரியு தெரியு ஆ உங்க அப்பா சம்பவம் பண்ணி ட்டாறு போல கொண்டோய் கீழ போட்டு
ஆமா ஆமாங்க அங்க வர வழியில நாய் குருக்க வந்துருச்சுங்க
ஓரமா
அப்பறம் பிரேக் புடிச்சிருக்காங்க பிரேக் இழுத்துட்டு போயிருச்சுங்க அப்பறம் என்ன பண்ண முடியுங்க
உங்க மாமா அவ்ளோவா செலவு பண்ண மாட்டாரு ஆனா இந்த மாரி வண்டியல்லாம் வாங்கிருக்கிறாரு
அது அப்பவே வாங்
அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு ஆமா
ஆமா அவிங்க அங்க அண்டை நாட்டுல இருந்தப்பே வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப பதினேழு ஆந்ததிலியே
சேர் சேர் சேர்
அதுமே அதுக்கு அந்த வாகனத்துக்கு நம்ம ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா ஆ போயிட்டு போவ தான் முடியுங்க வர முடியாது இதே சாதாரண நூறு சி சி வண்டியில போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இன்னும் ஒரு மட்டம் போலாங்க
ம் இப்ப இப்ப எடுக்குறதே இல்ல அது எடுத்து பார்த்ததே இல்லை நானு அப்ப அப்டியே போவாரு இப்பல்லாம் எடுக்கறதே இல்ல
அந்த வாகன மோட்டருக்கு அவருக்குமே கொஞ்சம் அத விருப் இப்ப கொஞ்ச கொறஞ்சிருச்சுங்க ஆமாம்மாங்க அப்பற நாலு சக்கர வாகனம் வந்தங்காட்டி அப்பற எலக்ட்ரிக் வாகனம் வந்தங்காட்டி அந்த வண்டியே எடுக்கறது இல்லிங்க
அததா இருந்தாலுமே பெரிய மனசுதா அப்பா கொண்டு போய் கீழ போட்டதும் ஒண்ணுமே சொல்லல வேற ஒருத்தரா இருந்தா ரொம்ப புல்லெட் லவ்ரா இருந்தா ஏதாவது சொல்லிருவாங்க
அதெல்லா எது சொல்றக்கு இங்க எது முடியாதுங்க நாங்க கொஞ்ச பேசி வச்சிருக்கறோங்க
அப்டியா
ஆமாங்க மொதல்லல்லா கொஞ்ச சின்ன சின்ன சண்ட வந்ததுங்க அது சரி இல்ல இது சரி நாங்க குடுத்தது பெருசுன்னு நாங்க கொஞ்ச அடக்கி வச்சிருக்கிறங்க
அப்டியா அப்டி மெரட்டி வச்சிருக்கிறீங்களா
ஆமாங்க
ம் இருந்தாலுமே அக்காப்பதா கம்ப்ளைண்ட் ஒரு வேல செய்ய மாட்டிறாரு அப்டின்
ஆமாமா பாருங்க இப்ப அவிங்ளால சின்ன தவறுனால இப்ப பாருங்க எவ்வளோ செலவு நாங்க அவங்ளுக்கு அவங்க மேரேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த புடுபுடு வண்டியு ஒரு இன்னொரு வண்டியு தா வச்சிருந்தாங்க
ம்
மேரேஜக்கு அப்பற நாங்க வாங்கி குடுத்த வண்டினா அந்த டிராக்டர் தாங்க
ம்
ஆ அது வாங்கி குடுத்து அதுக்கப்றோ
நீங்க வாங்கி குடுத்தீங்களா எது வாங்கி குடுத்தீங்க நீங்க
நாங்க டிராக்டர் தாங்க அப்பா போய் அப்றோ நாங்க வாங் குடுக்கலீங்க நாங்க அப்றோ அந்த கல்யாண செலவுக்கு அந்த வண்டி அப்றோ அவங்க வாங்கிக்கிட்டாங்க மூன்று ரூபா ஓட்டுங்க நா அப்பா வாங்கி குடுத்தாங்க வெளிய ஊரு போய்ங்க
டிராக்ட்ரு சொல்றியா
ஆ டிராக்ட்ரு சொல்றங்க
இது அப்பா தா அமௌண்ட் குடுத்தாரா
இல்ல இல்லிங்க எல்லா அப்றோ ஒண்ணு ரெண்டு இதெல்லா நாங்க வாங்குடுத்தங்க ஆ தேடி போயி அவிங்க வேற ஒரு வண்டி வாங்களான் இருந்தாங்க
ம்
அப்றோ மாம்னார்னாலயு முடில ஓட்டுற செலவு ரொம்ப தோட்டத்துக்கு அதிகமா இருக்குங்க அவிங்க தோட்டம் பாத்தீங்ன்னா அம்மாயி தோட்டம் வேற ஒரு ஊர்ல இருக்கு
ஆமா ஆமா ஊட்றாரு போவாரு பாத்துருக்கறாங்க
ஆமாங்க அதுக்கு போயிட்டு போயிட்டு வாரக்கு அ ரொம்ப செலவு அதிகமாவ்து டிராக்டர் செலவு அதிகமாவ்து ஆல்லா அறுவட பண்ணாலு போட்டு வரக்கு எந்த வண்டியு இல்ல தோட்டத்து காட்ல இருந்து எடுத்துட்டு வறக்கு அப்டின்னு இது பண்ணங்க அப்றோ நாங்க முன்னாடியே எங்க பாட்டங்கலத்திலே இருந்து நாங்க வச்சிருந்தங்க அப்ற அவிங்களுக்கு செரி வாங்கி குடுத்துலான்னு அப்றோ அப்பா வாங்கி குடுத்தாங்க
சேர் நம்ம அடுத்த கால்ல தொடர்லா யாரு நா பண்ணனா நீ பண்ணியா
நீங்க பண்ணீங்க
நானா சேர் சேர்